ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ என்ன மதியானத்துக்கு சமைக்கிறதுன்ற திங்கிங்கோட அப்படியே அ உங்க ட்டோ பேசலான்ற ஞாபகத்
அதே சண்டே இருந்தா இது யோச னையே கெடையாது இன்னேர்த்துக்கு எல்லாமே வன்ட்டுக்கு யோசனயே கெடையாது மட்டனா சிக் சிக்கனா பிஷ்ஷா என்ன எல்லா வந்துட்ருக்கு இந்நேரத்துக்கே இந்நேரதுக்கு டிசிஷன்ல ரெண்டு மணி வர ஒர்க போக வச்சுச்சு அதுவு எனக்கு பிஷ்னா நா பயங்கர ஒர்க்குங்க கொழம்பு ஒரு பக்கம்
பாருங்க கொஞ்சோ ப்ரை பண்ணணு கொழம்பு
ஆ மூணு கிலோ எடுத்துட்டு வருவாங்க எனக்கு ரொம்ப டென்ஷனாருக்கு ஒர்க்கு
ஏங்க நீங்க பரவால்ல நீங்க நாலு பேரு பண்ணுவீங்க அ செரி அஞ்சு பேருக்கு பண்ணுவீங்கங்க நேத்து திடீர்னு என்னாச்சின்னா இங்க வந்து நாங்க ஜாய்ன் ஃபேமிலிங்க எங்க வீட்டுக்காரோட பொறந்தவங்க அஞ்சு பேருங்க
ஓ சேர் சேர் சேர் அ
நாங்க தனி தனியாதா அங்கங்க இருக்கோ
ஆ
ஆனா ஃப்ரைடே சாட்டர்டே வ தனித்தனியா மீன்ஸ் ஒரு எங் நாத்தனார் வீடும் எங்க வீடும் பக்க பக்கமே
ஆ ஆ
பக்கத்து வீடு எங்க நாத்னார் வீடு ஆ பக்கத்து தெருவுல எங்க மூத்தார் வீடு இருக்கு அங்கேயே மூணு மூத்தார் பச சங்களா அங்கயே‌ இருக்காங்க
ஆ
திடீர்னு நேத்து சாய்ந்ரோ ஒரு ஏழு மணி போல எல்லா புள்ளைங்களு இங்க வந்துருச்சுங்கங்க
எதிர்பாக்காத ஒண்ணு
ஆ அத் திடீர்னு எல்லா செரி எங்க நாத்தனார் கூப்பிட்டாங்களேன்னு போயிட்டு வந்து வர்றதுக்குள்ள வந்து பாத்தா எல்லா புள்ளைங்களு இருக்குது ஆ நானு குழிப்பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேங்க பசங்க கிட்ட ஆ செரி இப்போ புள்ளைங்களா இருக்கு போது நம் ப இவங்களெல்லா விட்டுட்டு இவ்ங்களுக்கு மட்டு செய்ய முடியாது இல்லைங்களா ஓக் ஒக்காந்து ஒரு ஒரு கிலோ வெங்காயம் கிட்ட கட் பண்ணேங்க கட் பண்ணி கட் பண்ணி எல்லா தாளிச்சி மாவுளல கொட்டி வச்சிட்டு தக் தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணேங்க ஒவ்வொரு டிக்கெட்டா அவுட் ஆகுதுங்க
அய்ய நா களம்பறே நீ கிளம்பு ஓ நீங்க செய்ய ஆரம்பிச்சோனே கிளம்பிட்டாங்க
ஆ தோ எல்லா முடிய போது ஏன்னா நான்வெஜ்ஜுனு வச்சுக்கோங்களே
ஆ
இப்ப நீங்க நான்வெஜ் சொன்னதுனால அது ஞாபகம் வருது நான்வெஜ்ஜுன்னு வச்சுக்கோங்களே எந்த டிக்கெட்டு நவுந்திருக்காது குழிழப்பணையாரோ
ஆம்மா இப்ப பிரியாணி செய்றே சொல்லிடுங்க நாளக்கி நாளக்கி எப்டி வந்து சேர்றாங்க வந்து பாருங்க
இல்லங்க இன்னக்கி சாய்ந்ரோ வராங் க்கலா அவ்ங்க மெனு குடுப்பாங்க ஆ அது நா சமக்கெணு போன வாரோ என்ன பண்ணாங்க இந்த மாதிரிதாங்க வெள்ளிக்கெழம வந்தாங்க ஆ வெள்ளி கிழம வந்துட்டு சரி என்னப்பா சாப்றீங்கன்னு சொல்லிட்டு ஏ பொண்ணு கேட்டாங்க செரி சில்லி சிக்கன் வாங்கிணு வர சொல்லுங்க சித்தபாவ அப்டின்னு சொன்னாங்க அட சில்லி சிக்கன் வாங்கிணு வந்து அத இங்க எப்டி இருக்கு தெரியுங்களா மசாலாலேருந்து எவ்ளோ கலர் போடுறாங்களோ தெரியலங்க இந்த ஃபைபர் பிளேட்லங்க ஒரு ரெண்டு பிளேட்ட நா கழுவாம போட்டேங்க அந்த சில்லி சிக்கனோட நைட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு அதுல ஃபுல்லா அப்டியே சாய ஓட்டிடுச்சுங்க
அப்போ அப்ப அந்த கேசரி பவுடர் ஃபுல்லா தடவுறாங்க
ஆ எனக்கு அது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சிங்களா அதனால
ல மஞ்ச கலர்ல ரெட்டு கலர்ல தடவுவாங்க
ரெட்டு தாங்க அப்டி அந்த சில்லி சிக்கன் கலருக்காக அவ்ளோ போட்டிருக்காங்க அது இன்னுமே ஃபைபர் பிளேட்ல இருக்குதுங்க நானு தேக்றே தேக்றே போ மாட்டிக்குது அப்ப வயித் த்துக்குள்ள போய் அது எவ்ளோ பெரிய கெமிக்கல் ரியாக்க்ஷன உண்டாக்கு இல்லங்ளா அதனால நா என்ன பண்ண
க்காரு வெளி ஃபுட்டுன்றதே வந்து தொடவே மாட்டாரு உயிரே போனாலு
எனக்கு இங்க வந்து வாய்ப்பே இல்லங்க நாங்க அப்படிதா இருந்தோ ஒரு காலத்துல இங்க வந்து அது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே இல்லாம உருவாயிடுச்சு அதனால நா என்ன பண்ணங்க நம்ம புடிஞ்ச வரைக்கு நம்ம வ நம்ப அவாய்ட் பண்ணிக்கலா இல்லயா ஆ சிக்கன் எடுத்து வந்துற்ற சொல்லுங்க வேண்ணா நா சிக்கன் கொழம்பு வெச்சு குடுத்துதற்றே சில்லி சிக்கன் வேணாப்பா அப்டின்னு சொல்லிட்டேங்க ஒரு கிலோ மாவு பெசன்ஜங்க சப்பாத்தி மாவு ஆ தேக்கிறங்க தேக்கிறங்க தேக்கிறங்க தோச ஒரு பக்கோ சப்பாத்தி ஒரு பக்கோ முட்ட சப்பாத்தி ஆட்ர் பண்றாங்கங்க முட்ட சப்பாத்தி முட்ட தோச போன போன வாரோ அந்த மாரி நாள் போயிடுச்சி ஐய்யோ இந்த வாரோ
அதுதா நான்வெஜ்ஜன்னா அந்த நாள் போறதே தெரியாது செம சூப்பரா போவுங்க கட கட கட கடன்னு ஆ
ஆ எப்பிடி போகுதுன்னே தெரியாம போயிடுதுங்க அந்த மாதிரி இந்த அப்ப நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க இன்னி இன்னிக்கி நைட் இங்க வரேன்னு சொல்ட்டு போயிருக்காங்கங்க ஆ என்ன சொல்லுவாங்களோ தெரில மேக்சிமம் இங்க நைட் டைம்ல மட்டன் கெடைக்காது
ஆமா ஆமா அது காலையில காலி ஆயிடு ஆமா
சிக்கன் தா
ஆ மட்டன் எவ்ளோங்க போதுங்க அங்க இங்க என்னவோ நைன் ஹண்ட்ரட் போதுங்க
இங்க தௌசண் கிட்ட வந்துருச்சுங்க
இங்க நைன் ஹண்ட்ரட் போது ப்பா ஒரு கே ஜே எடுக்க முடில நைன் ஹண்ட்ரட் இங்க போ பொன்னேரியில வந்து இங்க அங் ஒரு நூற்ரூபா கம்மியா இருக்கு இங்க ஊருக்குள்ளல்லா தௌசன்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட்கிட்ட வரு
ஓ
அங்க வந்து அங்க மட்டுதா ஒரு ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ கம்மியா இக்குதுனு நெனைக்கிறே
என்னவோ தெரிலங்க இல்லங்க நாங்க வந்து நா வந்து போறதில்ல முன்னாடி அங்கெல்லா ஊர்ல இருக்கும் போது நானுமே நான்வெஜ் வாங்க போவ இங்க எதுக்குமே நா போறதில்ல அதனால எதோட ரேட்டுமே வந்து எனக்கு செரியான விதத்தில தெரில
ஆ ஆ ஆ இல்ல இவரு எடுத்துட்டு வந்துட்டு சொல்லுவாருங்ளா மட்டன் மோஸ்ட்லி நா எடுக்க மாட்டோ
ஆ ஆ
இப்ப அந்த இந்த காரி கற கலந்துட்றாங்களாப்பா அந்த செம்மரி ஆடுல்ல
ஆ ஈரோன்ஸ் சொல்வாங்களேங்க
அது ரொம்ப உயரம் ஒரு டைம் செஞ்சுட்டு எய பையனுக்கு ஜொர வந்துட்ச்சு அன்னிக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த்தா இருமினே இருந்தா அப்டி கோல்ட் ஆனதே கெடையாது அவனுக்கு எனக்கும் அதே மாறி ஆச்சு ஏ நாலு பேருக்குமே அதே மாறி ஆச்சு பாருங்க அதுனாலயே நாங்க அது கொஞ்ச அவாய்ட் பண்ணிட்டோ சுத்தமா செட் ஆகலன்ட்டு நம் வீட்ல வளக்கறாங்க இல்லங்களா ஆடு அது நல்லா இருக்குங்க அதுதா கொஞ்சோ நல்லா இருக்கு அ ஆமா அது எதோ கலந்து போட்டுறாங்க போலக்குதுங்க அது எங்களுக்கு செட்டே ஆகளுங்க ஒரு டைம் எயண்டாதுல பிரியாணி செஞ்ச மூணு ஆகி போச்சு சாப்ட்டு ரொம்ப அவஸ்த பட்டுட் போங்க பல்லு வலி ஜிவ் ஜிவ் ஜீவுன்னு வந்துருச்சு ஃபுல் லா குளுரு வேற வந்துச்சு ஜொர வந்துருச்சு அதே மாறி எய பையனுக்கும் அப்ப என்னாப்பா நெனைக்கறது நாங்க அப்பறதா ஒருத்தவங்க சொன்னாங்க செம்மறி ஆடு எதோ போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த பக்கல்லா வந்து அ அந்தந்த ஜோலார்பேட் சைடு அந்த பக்க எல்லா நெறைய அந்த ஆடுங்கதா அங்க அதுதா சேல் அதிகமாவு ஆ ஏன்னா அங்க வளக்குறாங்க அங்க நெறய பேர் அதுதா வளக்கறாங்க நா பாத்துருக்க சேலுக்லா அதுதா வரு சேரி என்னத்த பண்றது சாப்ட்றதுக்கும் கஷ்டமாக்குது சாப்ட்டு ஏன்டா அவஸ்த தபரதன்ட்டு தௌசண்ட் ருபீஸ் குடுக்கறோ ஒரு நல்லா சாப்ட்டுட்டு ஹெல்தியா இருக்குகறதுக்கு இப்ப நம்ம அத எடுக்குறோ மட்
அதுக்கு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு சாப்ட்டுக்கலாங்க
அதுக்கு நானூறுபாலயே முஞ்சுடுதுங்களே ஃபிஷ்ஷே முடிச்சுடுதே அ
ம் ஃபிஷ்ஷே சாப்ட்டுக்லா
ம் ம் சண்டே ஆனா சண்டே ஆனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் டூஹ டூ தௌசண்ட் ஆயிடுதுங்க எப்படியு எப்டி ஆயிடுது மட்டன் எடுத்த மட்டும் அவ்ளோ ஆயிடுது ஃபிஷ் எடு தா ஃபிஷ்சு ஆயிலுக்கு தனியாக வச்சிருவ நானு ஆயில் ஹாஃப் லிட்டர் அ எண்ணெ வந்து தனியா ஆயிலு தனிக்கு புதுசா வாங்குவ ஆயில் ஃபிஷ் பண்ண ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு வந்து அந்த பழைய ஆயில் யூஸ் பண்ண மாட்ட ஊத்திருவ அது
இல்லங்க யூஸ் பண்ணத யூஸ் பண்ண கூடாது
ஆமா எனக்கு பிடிக்காது அது ஆஃப் லிட்டர் நா எடுக் கருனா அதுல வந்து ஒரு கிலோ இத வந்து வத்துருவ வருக்கறதுக்கு எது யூஸ் பண்ணிடுவ அதே காலி ஆயிடு அந்த அந்த எண்ணெயு காலி ஆயிடு ஒர்
சரி சர் ஆ ஆ
அ அப்ற குழம்புக்கு ஆல்ரெடி நமக்கு கொஞ்சோ கொஞ்சோ இருந்தா போது அதுக்கு
ஏங்க வறுக்கறதுக்கு நீங்க வந்து கடையில வாங்குன மசாலாவே யூஸ் பண்ணுவீங்களாங்க வீட்ல ஏதாவது ப்ரிப்பர் பண் வீட்ல தா ப்ரீப்
முளகாத்தூள் நா வச்சிருக்கல்ல முளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் தனியா தூள் உப்பு இஞ்சி இஞ்சி பூண்டு வீட்டில்ல அரச்சி வச்சிருக்கோ புதினா ஓட சேர்த்து அத கொஞ்சோ அரச்சு வச்சுட்டு அத கொஞ்சோ தனியாவ போட்டுட்டு ஃபிஷ் ப்ரைலா எதுமே போட மாட்ட ங்க இதுல வந்து நாங்க போறது வந்து ஆ கார்ன்ஃபளர் கொஞ்சமா சே அரிசி மாவு கொஞ்ச சேப்ப அவ்வளவுதா வேற எதுவுமே சேர்க்க மாட்ட கிர்ஸ ப்பிக்காக உதிராம இருக்கறதுக்காக ஓரளவு அத சேத்தன்னா கொஞ்ச ஓகே தா எனக்கு
ஆ ஓகே
இத மட்டு பேஸ்ட் பண்ணி கொஞ்ச மனி பண்ணி வச்சுட்டன்னா மனிஃமேட் பண்ணிட்டன்னா ஆ ஓக் கே ஓரளவு எனக்கு உதிரது மோஸ்ட்
இல்லங்க உதற்றது இல்ல ஒரு சிலர் தாங்க அ உதிரி ஓ அப்டியே சும்மா அந்த மசாலாவே இருக்காது
இருக்காது வெறு மீனை மட்டு குடுக்கற மாறி க்கு அந்த வெளிநாட்டுல யூ டியூப்ல பாக்குறீங்களா வெறு ஒண்ணுமே தடவ மாட்டாங்க எண்ணெ மட்டு தடியா சுட்டு சாப் ட்றாங்க அந்த ஃபிஷ்ஷ பாத்தீங்களா அதயே வெறு அப்டியே எண்ணெயில போட்டு அப்டியே சாப்டுற்றாங்க
ஆமாங்க அவுங்க வந்து
த்தோ அவுங்களுக்கு நாக்குக்கு
இல்லங்க அவுங்க என் என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர்ல இருக்காங்க அ இங்க சாப்பா அங்க சாப்பாடு சாப்ட்டுட்டு சாப்ட்டுட்டு எனக்கு சாப்பாடே சா இங்க சாப்பாடு சாப்ட்டுட்டு அந்த சாப்பாடே புடிக்கலங்க்கான்றாங்க்கா
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நம்மளோட டேஸ்ட்டே வேறங்க தமிழ்நாட்டோட இட்லி சாம்பாரோ சட்னியோ வடையோ நம்மளோட ஃபுட்டே வந்து வேற லெவலு எல்லா ஆ ஊரிய கப்பேர் பண்ணுபோது
கண்டிப்பாங்க
குடுப்பன வச்சிருக்கோ நம்மளோட மொழியு செரி நம் நம்மளோட தமிழ் மொழியு செரி ஹ சினிமாங்களு செரி எல்லாமே பெஸ்ட் வந்து தமிழ் தாங்க என்ன பொறுத்த வரை வேற எந்த லாங்குவேஜை நா ஏத்துக்கவே மாட்டே
ஏங்க காஞ்ச மொளகாவாக சுடுதண்ணில போட்டு ஊற வச்சு ட்றாங்களாங்க அரச்சிடறாங்களாங்க எல்லா துலயே அததா கலக்குறாங்களாங்க
மேல கறி மேல தடவிட்டு சுட்டு சாப்ட்டுற்றாங்க அத அ அப்டித்தா வருது அதுங்க ஐயோ எப்பா நானு ஒரு நேரோ செரி பாக்குறேனா இன்னாடா இது பாவ இவுங்க எப் க்குதா அந்த டேஸ்ட்டு எப்டி ஏத்துக்கிறாங்கன்
இல்லங்க அவுங்களுக்கு அது பழகிடுச்சின் நென
பழகிடுச்சு ஆமா அவுங்க டேஸ்ட் அவுங்க பழக்கினாங்க ஜாப்னீஸ் கண்டிப் பா என்ன பண்றாங்க சீனாக்காரங்க வெரு காஞ்ச மொளகா பச்ச மொளகா சாகுபடி தா அங்க அதிகமே அதேனா பண்றாங்க சுடு தண்ணில ஊறு வச்சு
அரச்சி அ ஆமாங்க
டப்பால விக்கிறாங்க ரைஸ்க்கு அத போட்டுனு சாப்புட்றாங்க ரைஸ் து நம்ம அவுங்க ரைஸ் வடிச்சு அத போட்டுனு பெசைஞ்சு சாப்பிடுறாங்க அத மட்டுமே சாப்பிடுறாங்க பாருங்க வித்தியாசமா இருக்கு ஆனா அதுவு சூப் சூப்பராக்குது சூப்பராக்குதுன்றாங்க என்னா தவக்கலலருந்து பாம்புல இருந்து சாப்ட்றாங்க அப்பா ச்சி
ஏங்க அவுங்கல்லாம பச்சையா தானுங்க சாப்ட்டு பழக்கோ
இன்னொன்னு ஒன்னு நம்ம இன்னா நெனைக் கிறோ பல்லி நம்ம வந்து சாமியா நெனைக்கறோ அது க கண்ணு பட்டாலோ கை பட்டாலோ
எல்லாருமே அந்த மாரி நெனைக்குவாங்கன்லா சொல்ல முடியாது இல்லைங்களா
ஆமா அத என்ன பண்றாங்க வளக்குறாங்க பண்ணைல நாலு பல்லிய வுட்டு ஒரு அது வளக்குறாங்க கிட்டத்தட்ட அப்டியே உள்ள போறாங்க அப்டியே வாரி கூடைல வாரி போட்டு போயிட்டு அப்டியே எண்ணெல போட்டு சாப்புட்றாங்க ஐய்யோ
பண்றதில்லங்க
கடவுளே கடவுளே
அத க்ளீன் கூட பண்ணாம அப்டியே சாப்டறாங்கங்க
ஆமாங்க அட ட ட ட ட ட டா இன்னு அந்த மாறில்லா பாத்தா கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கால்ல ஆ நான் கால் பண்றேங்க சேரிங்க நீங்க அப்டிய கால்ல வெயிட் பண்ணுங்க அதுலய
ஓகே
சேரிங் ம்